என்ன பண்ணிட்ருக்கீங்க
அம்மா அப்பா வந்தா என்ன செய்லானு யோசிச்சுட்ருக்கோ
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா நல்லா டிஃபன்ல என்ன செய்லா டின்னருக்கு என்ன செய்லா அப்டின்னு
உ நைட்டு என்ன சமைக்க போறீங்க
அதா தெரிலப்பா சப்பாத்தி செய்யலான்ட்ருக்கோ
சப்பாத்தி செய்றேனு சொன்னிங்க நானா நா ஒண்ணு சமைக்க மாட்டே கால்ல வச்ச கடல பருபு சட்னி இருக்கு அது வந்துட்டு எ ஹஸ்பண்ட்கு வந்துட்டு அப்டியே சோரோட போட்டு பேரட்டி வச்சிருவே சாப்ட்ருவாங்க
ஓ பாவோ இல்லையா காலைல வச்சதே குடுப்பீங்களா
அவுங்க அம்மா அவங்ளுக்காண்டி பாசமா செஞ்சிருக்காங்க குடுக்க வேண்டாமா
மத்யானோ
ட்டாங்கம்மா
ஓ
உ அதனால அவங்க நைட் வந்து ரைஸ் தா கேப்பாங்க கண்டிப்பா
உ
எனக்கு தெரிஞ்சி அவங்க கடல பருப்பு சட்னி வேணாம்னு சொல்லுவாங்க நைட் என்ன ஏதாவது செய்ய வைப்பாங்க
உ
இல்லன்னா அவங்க நாளைக்கு வெளில போறாங்க என்ன வெள்ள கூட்டு போய் எனக்கு சாப் பாடு வாங்க் தரவ நெறயா சான்சஸ் இருக்கு
போ என்ஜாய் என்ஜாய் என்ஜாய்
அதனால நா எக்ஸ்பெக்டேஷனோட உக்காந்து டைம் பாத்துட்ருக்கே
உ வெளிய போவோமா சாப்டுவோமா அப்டின்னா
ஆமா இங்க வேற நா யோசிச்சட்டனாலே மழ வந்துரு
உ உ
அது வேற ஒரு கொடுமையான விஷயோ மழ வர்ற மாதிரி இருக்கு
அ
அவங்க வர்றதுக்குல்ல மழ வந்துருச்சு வந்து நின்றுச்சுன்னா பரவாயில்ல இல்ல போறப்ப கரெக்டா மழ வந்து சுனா கூட்டிட்டு போக மாட்டாங்க
உ
மழ வருது வீட்ல போய் உக்காரு அப்லா போக்கூடாது அப்டின்ருவாங்க
உ ம் மழ இன்னைக்கு வரக்கூடாது இன்னைக்கு மழ வரக்கூடாது நீங்க வெளிய போய் சாப்டுறனால ஓகே
உ இடி இடிக்குது உ சாரல் அடிக்குது
மேகம் கருக்குது மழ வரப் போகுது
அவ்ளதா ஹு ஹு சோலி முடிஞ்சுர்சு
மழ புடிக்குமா மழ
எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு மழ வந்துச்சுன்னா போய் நின்னு வேடிக்க பாத்துட்டே இருப்பே நனய மாட்டே ஆனா வேடிக்க பாப்பே அப்பச்சல்ல எனக்கு பழைய மெமரிஸ்லா மனசுக்குள்ள வந்துட்டு போவு ஏனு தெரியாது ஆனா நா தனியா இருக்கப்போ மழ பெஞ்சிச்சுன்னா அந்த ஒரு வாசன
உ
ஏதோ ஒரு ஞாபகோ
உ அது நல்லா இருக்கும்ல மழ பெய்யம் போது உ எல்லா ஞாபகமு வரு அத யோசிக்கம் போது அத பாக்கம்போது
உ நா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்துட்டு எங்க அப்பா வந்து ஃபிஃப்தோட எறந்துட்டாங்க
உ
அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க அப்பா வந்துட்டு என்ன டெய்லி வந்துட்டு அந்த மழ பெய்றப்பதா வந்து எனக்கு ஸ்கூல் விடு வந்து கூப்பிட வருவாங்க டெய்லி வந்து வாசல்ல நின்னு டேஇருப்பாங்க ஒரு நாள் வரலனாலு எனக்கு ஒரே அழுகயா வந்துரு
உ
வந்து நின்னுட்டு இருப்பே கொஞ்ச லேட்டா வந்தாங்கன்னா எனக்கு ஏதாச்சு வாங்கிட்டு வருவாங்க எப்போ கூட்டிட்டு போனாலு அங்க இருந்து போறப்போ வரப்போவு ஏதாவது ஸ்நாக்ஸ் எனக்கு வாங்கி குடுத்து அந்த மாதிரி கூட்டிட்டு போறப்போ ஏதாவது வாங்கி தந்துதா கூட்டிட்டு போவாங்க
உ
ச் எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு அதுதா அதிகமா தோணு ரொம்ப மிஸ் பண்ணுவே
கிறவங்க எல்லாரு நம்ம கூடயே இருக்க மாட்டாங்களே
உ அது என்னமோ சரிதா ஆனா எங்க அப்பா எங்க கிட்ட எங்க எங்க கூட இருந்தது ரொம்ப ஒரு டென் இயர்ஸ் அவ்ளதா எனக்கு விவரோ தெரிஞ்சு அவங்க அவ்ளதா அவ்ள நாள் தா இருந்தாங்க
உ
என்ன ஒரு நயன் இயர்ஸ்ல எறந்துட்டாங்க
படாதீங்க எல்லா சரியா போயிரு நம்ம வேற டாபிக் பேசலா உ வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு
எனக்கா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நா டிராயிங் நல்ல சூப்பரா பண்ணுவே
ட்ராயிங்
ஆ சூப்பரா பண்ணுவே அப்றோ குக் பண்ணுவே பேக் பண்ணுவே பேக்கிங் பண்ணுவே அவ்ளதா வேற ஒண்ணு பண்ண மாட்டே ஆரி போடுவே பிளவுஸ்ல
உ சேம் நானு ஆறி போடுவே ஸ்டிச் பண்ணுவே
ஆ ஸ்டிச்சிங் இப்ப கத்துக்கிட்டு இருக்கே
அப்டியா கத்துக்கோங்க கத்துக்கோங்க ரொம்ப நல்லது நம்மளோட ட்ரெஸ்ஸ ஸ்டிச் பண்றதுக்காவது நம்ம கத்துக்கச்சூஸ் பன்ணு
நா ஏதாச்சு தச்சேன்னா எ ஹஸ்பண்ட் சொல்லிருவாங்க உ அதாவது இந்த கிளிஞ்ச டிரெஸ்ச மட்டுந்தா நீ தப்ப எப்போவுமே அப்டின்னு சொல்லுவாங்க
சொல்லிட்டு சிரிப்பாங்க அதனால நா ஒரு நாள் என்ன பன் பண்ணனா அவங்களோட ட்ரெஸ்ஸ ஒரு ஷர்ட்ட எடுத்து நல்லா இருக்க புடிச்சு தச்சு வச்சுட்டே
உ
அப்பறோ வந்து போட்டு பாத்துட்டு ஏ இப்டி பண்ணநாங்க நா கிளியா துணிய தச்சிருக்கே நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி குடுத்தே
உ
அதுக்கப்பறோ என்ன அப்டி சொல்லவே மாட்டாங்க
இருக்குற ட்ரெஸ்ஸ ஃபுல்லா நீங்க எடுத்து தச்சிருவீங்கன்றதுக்காக ஆ சரிமா பரவாயில்லமா தெரியாம ஏதோ சொல்லிட்டேம்மா அப்டின்னு அமைதியா போயிட்டாங்க நல்லாம் பிசினஸ் பண்றீங்களா ஆரி
இப்ப இல்ல முன்னாடி பண்ணிட்டுயிருந்தே இப்போ அதெல்லா பண்றதுயில்ல
செரி செரி செரி செரி
நா என்னோட மேரேஜுக்கு நா ஒரே ஒரு பிளவுஸ் ஆரி பிளவுஸ் போட்டே அதுக்கப்புறோ நா ஆரி போடவேயில்ல
உ உ ஆரி நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கனால நல்லா மூவ் ஆவ்கமுட்ல இப்ப போட்டோன்னா
ஆகோ ஆனா இங்க யாருமே அவ்ளதுக்கு அத லைக் பண்ண மாடிக்காங்க என்னன்னா ரொம்ப அமௌண்ட் ஓவரா இருக்குறதுனால நம்ம மெட்டீரியலுக்கு நம்ம வாங்குற அந்த பொருள்கு கூட அவங்க காசு தர அவ்ளோ யோசிக்குறாங்க
தெரிஞ்சவங்களுக்கு மட்டோதா பண்றே ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க நம்ம ஆ ப்ரைஸ் சொன்னோனா ஓகேன்னு சொல்றவங்களுக்கு மட்டோதா நா பண்ணிட்டுயிருக்கே
க பக்கத்துல இருக்கவங்க ஓகே அப்டிங்குறனால கே எனக்கு அப்டி இல்ல இங்க யாருமே காசு தர மாட்டாங்க அத நானா ஸ் மேக்ஸ் த்தமா அத அவாய்ட் பண்ணிருவே தெரியுனே சொல்ல மாட்டே நா போட்டு குடுத்து அவங்க காசு தரலன்னா அது வந்துட்டு ஒரு மாரி சங்கட் டமா இருக்கோ நமக்கோ சங்கட்டமாயிருக்கோ அவங்களுக்கோ அது சங்கட்டோ ஜாக்கெட்டு தெரிஞ்சி அவங்களுக்கு சங்கட்டமாயிருக்காது நமக்கு சங்கட்டமாயிருக்கோ
ஆமா
அதனால நா அத வந்துட்டு மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவே
உ
ஹு ஆனா எனக்கு போட்டுக்குவே எனக்கு எதாச்சோ நியூ பிளவுஸ் சாரி அந்த மாரி எதாச்சோ வாங்குனே அப்டின்னா எனக்கு போட்டுட்டு நா யாராச்சு நல்ல டெய்லரா பாத்து அவங்கள்ட தெக்க குடுத்துருவே
உ உ
எனக்கு சும்மா மாடல் மாடலா பிளவுஸ் தெச்சு வெக்குறது ரொம்ப புடிக்கோ டிஃப்ரென்ட் மாடல்ஸ்ல
எனக்கோ பிளவுஸ் ஸ்டிச்சிங்யெல்லா தெரியாது இந்த கட்டிங்யெல்லா தெரியாது கட் பண்ணி குடுத்தாங்கன்னா நா எல்லாமே அட்டாச் பண்ணி குடுத்துருவே கரெக்டா
உ இல்ல நீங்க கட்டிங் கத்துக்கோங்க அது து ரொம்ப நல்லது ஏன்னா
பிளவுஸ் எடுத்து நா பண்ணே உ கொஞ்சோ ஃப்ரண்ட்ல மட்டோ கொஞ்சோ எனக்கு சரி வராத மாரி இருந்துது பேக்கெல்லா சூப்பரா அப்டியே கச்சிதமா வந்திருந்துன்ச்சு சுடிதார்லயோ அப்டிதா சுடிதார் ஒ அடிச்சே அது சூப்பரா வந்தது சுடிதார் ஓகே தா சுடிதார்ல இனியு பேண்ட் கத்துக்கல பேண்ட் ஏஸ் மின் சொன்னனாலு சரி அப்புறமா கத்துக்கலா அதோட விட்டுட்டோ அதுக்கப்றோ எனக்கு டைமு இல்ல இப்ப கத்துக்கறதுக்கு நா மிஷின் முன்னாடிதா உக்காந்து பேசி இருக்கே எனக்கு மிஷின் பாகும்போது ஆசையாதா இருக்கு க்கு நா உக்கார்ந்து மறுபடியு அடிக்க போறே
சரி உக்காந்த மறுபடியு அடிச்சுட்ட அங்கயே உக்காந்துக்கங்க
நால மறுபடியு டீச் ஆரம்பிக்க போறே
தைங்க தையங்க எனக்கு புடிக்கு ஆனா என்னோட மாமியார் ரூம்ல இருக்குமா போய் அங்க போய் உக்கார்ந்து தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்கு நாம ஏதாச்சு ஒன்ன கீழே ஏதாவது வச்சுட்டோ ஏதாவது ஆயிடுச்சு ச் ஏதா இருந்தாலும் ச் அது அப்டி நினைக்காது இருந்தாலு நமக்கு அது ஒரு மாரி சங்கட்டமா இருக்கு
உ
டைம்ல போ மாட்டே அவங்க இருந்தாங்கன்னா உள்ள போய் உக்காந்து தச்சிட்டு இருப்பே
உ
ஏன்னா அவங்க இருக்கிற டைம் அது ஓகே ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சோ ஏதாச்சு ஏதாச்சு இருந்துச்சுன்னா அப்றோ அத நம்ம எடுத்துட்டோ அப்டி இப்டிங்கு அததெக்கு நமக்கு இது வரைக்கு நா அப்டி எது எடுக் க்கவு மாட்டே அது இல்லைன்னா அந்த ரூமுக்குள்ளயே நா போ மாட்டே
உ
அது ஒன்னு சொன்னதுல இருந்தாலு எனக்கு கொஞ்ச ஒரு மாதிரி இருக்கு ஆ நாங்க இல்லாட் டைம் எங்க ரூம்ல போய் உலாவிட்டு வரு
உ
ஏ ரூம்ல ஃபுல்லா மருந்து மாத்திரை மாத்திரை மருந்துகள் அது மட்டுந் தா இருக்கு
அ அப்றோ அங்க உண்ணுமே இல்லையே
இருந்தாலு உலாவி பாக்க வேண்டாமா
உஹம்
நா பாக்கோ ந எல்லாத்தையு எடுத்து அடுக்கி வச்சிருப்பே அந்த மெடிக்கல ஷாப்லான் லேக்ல அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல மருந்து மாத்திரை எல்லா
உஹம்
அதே மாதிரி நானும் அடுக்கி வச்சிருப்பேன் ஹ மெடிக்கல் ஷாப்ல இரு இரு வேண்டி எல்லா பாதி பொருளும் என்னோட ரேக்ல தான் இருக்கும்
உஹம்
உங்க செய்றது ஆனா எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஏ மாத்தமே
அமா சரியாகணும்னா எல்லாம் சாப்பிடதான் செய்யணும் சிஸ்டர் உங்க உடம்ப வந்து சீக்கிரமா தே்சி நீங்க ஒரு நல்ல கண்டிஷன் கு வரணும்னா அதெல்லாம் சாப்பிடுங்க ஹெல்தியானதா சாப்பிடுங்க வீட்டு்ல சமைச்சு சாப்பிடுங்க
அச்ச எனக்கு கடை சாப்பாடே வாங்கி தரவே மாட்டக்காங்க தெரியுமா நான் அழுது அடம்புடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கினாதான் ஒரு நாள் கூட்டி போய் அந்த ஒரு ஒரே ஒரு காலன் வாங்கி தரதுக்கு நான் எவ்வளவு அழது இருக்கேன் தெரியுமா
உஹம்
அது அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனால அவங்க அத பண்ணமாட்டக்காங்க வாங்கி தரமாட்டக்காங்க
உம்
நான் வீக்லி ஒரு பைவ் டேஸ் வந்துட்டு மெடிசன் சாப்பிடுவேன் ஒரு டூ டேஸ் லீவ் விட்டுருவேன்
அந்த பய எாம் நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்த உத்தியான பேர்சனா மாறணும்
உஹம் கண்டிப்பா நான் எங்க அம்மா வீட்டுல இருந்த பா அப்படி இல்ல நீங்க வந்து ரொம்ப மாறிடுச்சு
ஆஹ் இப்ப நீங்க வந்து ஹெல்தியான பர்சன மாறி ங்கன்னா உங்க வெளியே கூப்பிட்டு போவாங்க நீங்க கேட்கதெல்லாம் வாங்கி கு கொடுப்பாங்க சாப்பிட வைப்பாங்க அப்புறம் இந்த மருந்து மாத்திரைகளுக்கான தேவைகள் எல்லாம் இருக்காது
இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சாப்பிட்டு இருக்கேன் நான் இப்ப ஓகே ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு
ஓகே ஓகே ஓகே
அதனால இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ம் ஓகே இதுக்க அப்புறம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு கேத ஆயிடுச்சு
உங்க ஹெல்த பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் காால்ல ஜாயின் பண்ணலாம் நன்றி
நன்றி